பாக்கல
னா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்குதா
ஆ இத நீ அப்பவு பண்ண வேண்டியதா நா பாட்டு கால் பண்ணி பேசியிருந்திருப்பல்ல ஆஹ
அது ஆப் குள்ள போனா தா ஆக்சஸ் ஆகோ செரி நீ இது பத்தி காரியபத்திலா பேச கூடாது ரெஜிஸ்டர்
அ
எங்க இருக்க
பஸ் ஸ்டான்ட் ஏ டி எம் இந்தியா ஒன் ஏ டி எம்
ஜாக்லியா கோயம்முத்தூர் ட்ரிப்ளியா
ஆமா
செரி டி ஏ சார் வந்தா ஈவினிங் டைம் என்னனு மட்டு கேளு
ஈ எஸ் சார்லா போயிடுச்சி
ஒரு மணி நேரத்துல வந்துரு டைமிங் மட்டு கேளு ஈவினிங் அங்க கோயம்புத்தூர்ல எத்தன மணிக்கி சீக்கிரமா வன்ட்டா
உம் நீ இன்னேரோ வந்திருந்திருக்குலா
நா கெளம்பிட்டே கவி அது என்னன்னு தெர்ல ஆறு மணிக்கு மேலதா எடுப்பா இன்னிக்கி என்னன்னே தெர்ல பஸ் வந்துச்சா வர்லயா முன்னாடியே போயிருச்சான்னு தெர்ல
ம் ம்
ஆ செரி ஆ செரி கெளம்பு
ஆ
அஞ்சரைக்கு ‌கெளம்புனாங்க
ம்
அப்ப உனக்கு ஆறு மணிக்கு டெய்லியு ஒர்க் முடிஞ்சிருந்துதானே
ஏ இல்ல வேல இருந்துச்சு இவ்ளோ நேரோ இன்னமு இருந்துச்சு அப்புறோ அது போ அட்ரஸ் தப்போ அட்ரஸ் அட்ரெஸ் தப்பா போட்டாச்சு இது என்லாட்ஜ்மெண்ட் பண்ணவே என்லாட்ஜ்மெண்ட்லயு இப்போ போயிட்டு பண்ண முடியாது நாளைக்கு தா பண்ண முடியு காலந்து ஒரே ப்ரெஷர் ப்ரெஷர் அம்மா வீட்லதா இது
ஏ கோயமுத்தூர் போறாங்க
போவல இங்கே இருக்க சொல் ட்ட போவாத அங்கெல்லா போகக்கூடாது சொல் இதெல்லா மொட்டபாய் இருப்பா அவன கடிச்சு வச்சிருவான்ட்டு
ஹ சாப்பிட்டியா மதியோ
இல்ல இல்ல எடுத்துட்டு வர்ல அங்கேயே வச்சிட்டு வந்ட்ட
நல்ல மாரியா ஒரு டீயா போட்டு அப்டியே உட்டே நைட்டு போயி சாப்ட்டுக்குவே
சேரிங்க சேரிங்க
எவ்ளோ நேரோ பேசுவோ
ஆமா பத்து நிமிஷோ பத்தே தயாண்ணா வர்லையா தம்பி அத பத்தி கேக்காத
சேர்
ஏ அன்னைக்கு அப்புற வந்தாங்க அட்டென்ட் பண்றதுக்கு
ஆனா அவனுக்கு ஜாய்னிங் தேவயிலேல்ல எனக்கு சொல்லிட்டாங்க
ஜாயின் பண்ண சொல்ட்டாங்க
ஆ அதுக்கு மேல தா சொல்லுவாங்க ஒரே நிமிஷ இரு ஆ
அந்த அண்ண வராங்களா
வருவா வருவா நீ சாப்ட்டியா என்ன எடுத்துட்டு போன
ஆப்வியஸ்லி
ஆ
ஆ ஹோம்க்காக நா
ஆ
கேரட்
கேரெட்டா ஏதோ இந்த ஃபஸ்ட் ரோல்லே தாண்டிருச்சா இல்லையா
ஆ அது தாண்டிருச்சு
ம்
ஏ தம்பி நேத்து ஏ தம்பி நேத்து இது பண்ணா ஒக்காந்து அவ புக்க படிச்சிட்டு இருந்தா நா கேட்டுட்டு இருந்த
ரெண்டு பேர்த்துக்குமே வருமா
தெரிலே ரெஜிஸ்டர் ஆச்சா என்னனு
ஆ திருப்பி எனக்கு ரிஜிஸ்டர் ஆகாமலே வருது
ல்ல ஆயிடுச்சா
ஓகே ஓகே இதுக்குந்தா காலையிலேருந்தே இது பண்ணி எடுத்துருக்கலா இந்நேரோ
என்ன தெரியு
நூறுவா
ம்
ந உங்கது லைன்ல இரு ஒரு மெசேஜ் ஒன்னு போட்ணு அத போடுறே அப்டி குரூப்ல போட்டு
ப்ளஸ்
ஆ
ஓடுதே ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூவா
ஆ ரிப்போர்ட்ட் போட்ணு இன்னைக்கு எவ்ளோ பிசினஸ் நடந்துருக்குக்குன்டு எல்லா செக் பண்ணிதா போடுணு
நீ எவ்ளோ கம்ப்லீட் பண்ண
எ மெசேஜ் அங்க கால் பண்ணிதா கேகணு அத அப்ரோ கேட்டுக்கலா
நீ எவ்ளோ கம்ப்ளீட் பண்ணேண
ஆ இன்னைக்கு ரெண்டு பஸ்ஸு அம்பதாயிரோ ஒண்ணு அம்பதாயிரோ ஒண்ணு அதுவே ஒரு லட்சரூவா ஆச்சு இதுல ஏஜென்சி எவ்ளோ பண்ணி இருக்காங்கன்னு பாத்துட்டு அது வேற டைப் பண்ணி போடணு அதா ஒரே கஷ்டமான வேலைகளா இருக்கிறது எனக்கு மட்டும் ஏனாங்க சொல் ஒனக்கு வேற கம்பெனிகு மாத்திரலாமா ஆ போயிட்டா எங்கியோ அலோ